நா
எப்டி இருக்கடா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
ஓகே உங்க கொழந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்ளா ஆ போயிருக்காங்க
ஓகே ஓகே அவளு ஸ்கூல் தா போயிருக்காங்க
ஓகே போயிட்டு வந்ட்டாங்ளா இல்ல இனிமேல் தா வருவாங்ளா
இன்னு ஒரு ஹாப் அனார்ல வந்துருவாங்க
ஓகே ஓகே இவ்ங்க மதியமே வந்ட்டாங்க டுவெல் தேர்ட்டிக்குலா விட்ருவாங்க ஸ்கூ கூலு மதியமே வந்ட்டாங்க போயிட்டு
ஓகே ஓகே அங்க எப்
அவளுக்கு லன்ச் எல்லா குடுத்து விடுவீங்ளா அன் இவனுக்கா கிளாஸ் எல்லாமே வந் ந்துட்டு கிரியேட்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி தா ஃபுல்லாவே இருக்கு ஸ்டடீஸ் எல்லா கூட ரொம்பவே இருக்கு அதுன் சொன்னாங்க ஃபுல்லவே ஆக்டிவிட்டி தானா அங்க எப்டி அவளுக்கு
அவுங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கு ஏனா இவுங்க வந்து ஜூனியர் கேஜ் போயிட்டாங்ளா சோ அந்த அதுக்கு ஹேண்ட் ரைட்டிங்ஸ் எல்லா படிக்கணுல்ல சோ அந்த ட்ரேஸ் புக் இருக்குல அந்த மாரி குடுத்துருவாங்க அந்த புக்ல வந்து அவ்ங்க வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லி் குடுப்பாங்க அந்த ட்ரேஸ் படிச்சுட்டு அதுக்கப்ற நார்மலா எழ்றதுக்கு படிச்சிப்பாங்க தென் என்னனா நெறைய ஆக்டிவிட் டீஸ் குடுப்பாங்க லைக் அந்த பெய்ண்டீங்கு அப்ற அந்த ஃபிங்கர்ல ஃபெய்ண்ட் பண்ணி ட்ரி மேக் க் பண்றது அப்டி டிஃப்ரெண்டா அவ்ங்க கிரியேட்டிவிட்டில அவ்ங்க பிரெயின் டெவலப்மெண்டு அவ்ங்க கிரியேட்டிவிட்டீஸ்லா குடுப்பாங்க அதுக்கப்றோ அந்த மாரி நல்லா இருக்குன் நெனைக்கிறே நெறைய ஆ திருக்குறள் அதுக்கப்புற தமிழ் லெட்டர்ஸ் எல்லா சொல்லி குடுக்குறாங்க ஒன் டூ த்ரீ எல்லாமே சொல்லி குடுக்குறாங்க சொல்றாங்க ஸ்பெல்லிங் சொல்றாங்க கொஞ்ச இங்கிலீஷ் பேசுறதுக் கு டிரைனிங் நல்லா குடுக்கறாங்க அந்த மாதிரி சோ நல்லாருக்கு குட்
ம் சூப்பர் சூப்பர் இவுங்களுக் குமே ரைட்டிங் எல்லா எதுமே இருக்காதுன் சொல்ட்டாங்க மேம்ட்ட கேக்கும்போது அவுங்க ஃபுல்லாவே ஆக்டிவிட்டீஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த மார்தா இருக்கும் மேம் அப்டின்னு சொல்ட்டாங்க ஃபுல்லா அந்த மாரிதா போயிட்ருக்கு அதுக் கே இவ வந்துட்டு இருக்க மாட்டேங்கிறா ஸ்கூல்ல ஃபஸ்ட்ல்லா நல்லா இருந்தா இப் ப்ப கிரை பண்ண ஆரம்பிச்சிட்டா அங்க இருக்கிற டாய்ஸ வச்சி கொஞ்ச நேர விளையாடறது அந்த மாதிரி ஆனா பசங்களோட சேந்து இது பண்ண மாட்டேங்து புதுசுல்ல அவனுக்கு வந்து மிங்கிளாக டைம் எடுக்குது கொஞ்சோ
ஆ இப்போ ஸ்டாட் பண் இப்ப ஸ்டாட் பண்ணி டூ டேஸ்தான ஆச் சு சோ அவுங்க வந்து பிக் இதாகணுல்ல கம்ஃபர்ட் சோனுக்கு வரணு
அவ அ ஆமா
அதுக்கப்புற அவங்க கிளாஸ் வந்து குள்ள இன்வால் ஆயி வந்துருவாங்க அது அவுங்க ட்ரைனிங் குடுத்துருவாங்க சோ நீ அதெல்லா ஒரி பண்ணிக்காத
ஓகே அக்கா அவளுக்கு எப்பிடி அவளுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்டியே வந்துருப்பாங்கல்ல நர்ஸ் சரில்ல இருந்துட்டு இப்போ ஜூனியர் கே ஜி க்குனா அதே கிளா அதே ஸ்டூடென்ட்ஸ் தான அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன் நெனைக்கிறே சம்டைம்ஸ் சொல்ல முடியாது ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஒன் இயர் விட்டுட்டு சோ இன்னைக்கி வந்த அப்புறந்தா எனக்கு தெரியு அவளுக்கு எப்டி இருந்துச்சு என் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புற அவளோட சித்தி வந்து அங்கதா டீச்சரா போயிருக்காங்க சோ அவுளுக்கு அது கொஞ்ச அது அவுளுக்கு கொஞ்ச கூட ஆ டிஸ்ஸப்பாயிண்மெண்டுன் சொல்லலா அய்யய்யோ வந்துட்டாங்ளே இனி அவ நம்மள நம்ம பண்ற வேண் தேவ இல்லா வேலைல்லா அம்மாட்ட வந்து சொல்லிருவாங்ளே ஐயயோ எதுக்குடா சித்தி நம்ம ஸ்கூலுக்கலா வாராங்க அந்த மாரி ஒரு
ஓகே ஓகே இன்னக்கி வந்ததுக்கப்பறதா அப்ப தெரியு சித்தி என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு
ஆமா நா சொல்றே ஸ்கூல்ல வந்து சித்திய நீ வந்து மிஸ்ன்தா கூப்பன்னு அ வீட்ல வந்து சித்தி ஸ்கூல்ல மிஸ்ஸு அப்டின்ட்டு நா மிஸ்ஸுனல்லா கூப்பட மாட்டே மம் மி சித்தின்தா கூப்புடுவே அப்டின்னு
ம்
நல்ல வேல இவளோட ந இவளோட கிளாஸ்க்கு வந்து அவுங்ளுக்கு குடுக் கல அவுளுக்கு
ஓ அதனால தப்பிச்சீங்க இல்லாட்டினா அவ்ளோ தா தென தெனமு ரெண்டு பேருக்கு கததா வந்து வந்து சொல்லுவாங்க
அது நம்ம வந்து மிஸ்ஸுனு ஒரு ஃபியர் இருக்காது அவுங்ளுக்கு ஏனா நம்ம சித்தி அப்போ சித்தி அ அ அந்த ஃபீல் வந் துரு சித்திகிட்ட என்ன வேலனாலு நம்ம பண்ணிக்கலா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலா அப்டின்ட்டு
என்ன லஞ்ச் குடுத்து விட்டீங்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு
இன்னக்கி லெமன் ரைஸ்
சூப்பர் சைடிஸ்க்கு
எக்குதா
மிஸ்க்கு என்ன குடுத்து வுட்டீங்க அப்பறோ
அப்பறோ ஆரஞ்ச் ஸ்நாக்ஸுக்கு அதுதா இருந்துச்சு ஓகே ஆரஞ்சு அப்டின்ட்டு
ஒகே அவங்களே ஈட் பண்ணல்லா கத்துக்கிட்டாங்களா
அ அங்க சாப்புடுவாங்க அவங்களே எடுத்து பிளஸ் வந்து அங்க ஆன்டிஸ் இருப்பாங்க இவங்க கேர் கேர் பண்றதுக் அவங்க வந்து சாப்ட வைப்பாங்க மார்னிங் சாப்டாம ம் மார் னிங் சாப்டாமல்லா போனா அவங்க சொல்லுவாங்க வேன் ல நீங்க வந்து மார்னிங் சாப்டாட்டி டிஃபன் பாக்ஸ்ல வச்சு குடுத்து விட்டுருங்க அங்க வச்சு சாப்பிட வக்கலா அப்டின்டு பட் நம்ம சாப்ட குடுத்து விட்டாதானே நமக்கு ஒரு ஓகே
சாட்டிஸ் ஃபேக்ஷனா இருக்கு ஆம்மா திருப்தியாவு இருக்கு நமக்கு அ ம்மா சாப்ட்டுட்டாங்கட்டு ஒரு ஃபீல் இருக்கு ஓகே காலைலே சாப்ட்டுட்டே போகட்டு நானு இங்க காலைலே சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்து போற வரைக்கு சாப்ட்டுட்டுதா இருப்பாங்க டக்குன்னு சாப்ட்டோமா கலாம்புனோ மானுருக்காது போற வரைக்கு அது அப்டியே இருக்கு சாப்பாடு அப்டிதா இருக்குது அவங்க இன்னு பழகிக்கல மார்னிங் எழுந்து சாப்ட்டு நேரமே ஸ்கூலுக்கலா போவனு இப்ப தெரியல இனி போக போகதா தெரியு அவுங்களுக்கு எப்டிட்டு
ஒன் இயர் வந்து அப்டிதா இருப்பாங்க அந்த ஒன் இயர் முடிஞ்சிடுச்சுன்னு வைங் அவங்க வந்து ஸ்கூல் இப்புடி தா இருக்கு இப்டி இருக்கணு அந் த இதெல்லா படிச்சிருவாங்க அதுக்கப்பறோ நெக்ஸ்ட் இயர்லருந்து அவங்க ஆட்டோமேட்டிக் கா களம்புவாங்க
ஓகே இருந்தாலு அவங்க இவ்ளோ நாள் வீ வீட்ல நல்லா ஜாலியா இருந்துட்டு இப்ப அவங்களு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல களம்பி போற போய்ட்டு ம்
ப்பாக்கு அப்டிதா அவளுக்கு வந்து அ ஸ்கூல் போணுனு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நமக்கு அப்டிதா இருந்துச்சு இவ்ளோ நேரோ பக்கத்துல ப்பாங்க ஒரு டூ ஒன்னண் ஆப் மந்த்ஸ் கிட்ட அது போறதுக்கு நமக்கு ஒரு மா திரிதா இருந்துச்சு பட் அவ்ளோ பீல் பண்ணம் மிஸ் பண்ணுவே மம்மி மிஸ் பண்ணுவே மம்மி எப்பனால ஸ்கூல் போனுல்ல
ஆமா ஓகே அவங்க பழகிப்பாங்க போக போக எங்களுக்கு கொஞ்ச அப்டிதா இருக்கு நாங்க இன்னைக்கு ஆப்பிள் கு டுத்து விட்டே அப்புற கேப்ஸ் குடுத்து விட்டே ஆனா நம்ம கொண்டு போறத வந்து ட்டு சாப்பிட மாட்டா அப்படியே ரிட்டன் கொண்டுட்டு வருவா ஆமா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து காமிச்சா ஏ சாப்பலன்னு கேட்டுது காமிச்சா அப்புற எடுத்து உக்க்காந்து அவங்க வந்து அந்த கிரேப்ஸ் எல்லா இப்ப அடிக்க வ ச்சு விளாண்ட்டுட்ருக்கறாங்க ஒரே விளையாடுறதா ஆமா எல்லாத்தையு அரேஞ்ச் பண்ணுறது அடுக்கிறது அந்தமாரி கேம் தா ஃபுல்லா விளையாடுவாங்க ஆ
இனி அப்படிதா பண்ணுவாங்க ஏன்னா அங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க ஓகேவா டிஃப்ரெண்டண்டா ஏதாவது சொல்லி குடுத்திருப்பாங்க அந்த ஆக்டிவிட்டி அவ அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு அவங்க மேக் பண்ணிட்டு இருப் ப்பாங்க இது வந்து அவளும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா அப்போ இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அந்த மாதிரி திருக்குறள் ஆ ஆமா அதே மாதிரி திருக்குறள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க போல இங்க சொல்லுவா உங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன தெர்ல
ஆமா இனி போக போகதான் ஒண்ணு ஒன்னா வரும் இப்போஸ்டார்டிங்க்ல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க இனி போக போக ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கும் ஆ ரைட்டிங் மட்டும் இருக்காதுன்னு சொன்னாங்க இப்பவே நர்சரிக்கு கொடுக்க மாட்டாங்களா
ப்டியா
ஆமா ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கை வலிக்கும் இப்பவே எழுதக்கடிய இது கிடையாது அது மச ல்லாம் அவங்களுக்கு வலிக்கும் இப்பவே எழுத கொடுத்தா அது எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்த ும் அப்படின்னு சொல்றாங்க கேட்டதுக்கு அது அவங்க வந்து ஜூனியர் கேஜி போகும் போச்சுல்ல அவங்களே பழகி ப்பாங்க அப்போ உங்களுக்கு ட்ெயனிங் எல்லாம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு சரி ஓகே மேம் இப்போதைக்கு அவங்க ஆக்டிவிட்டி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி விச்சேட்டாச்சு ஸ்கூல்ல
ஓகே ஓகே இவங்களுக்கு நர்சரிலயே அந்த ட்ரேடஸ் புக் இருக்குல்ல அது குடுத்துட்டாங்க அதல தான் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிட்டாங்க அதுல வந்து எல்லாமே இருக்கும் ட்ரேஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் நம போர் லைன் இருக்குல அந்த மாதிரி போர் லைன் வாங்க பஸ்ட் டூ லைன்ல வந்து ட்ரேஸ் கொடுத்துருவாங்க அடுத்த டூ வந்து நம்ம நார்மலா எழுதுறதுக்கு அந்த மாதிரி அ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்புறம் அந்த மேச்சிங் அந்த பிக்சர் மேட்ச ங்அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரிட் ஆக்டிவிிட்டி இந்த ஆ காட்டன் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க அதை டெக்ரேட் பண்ற மாதிரி நம்ம லோட கிரியேட்டிவிட்டில டெக்கர் பண்ற மாதிரி குடுத்துருப்பாங்க நல்லா இருந்துச்சு புக்ஸ் எல்லா
புக்ஸ் இன்னும் வீட்டுக்கு தந்து விடல அவங்கலே தா வச்சிருக்காங்க அது எப்ப குடுத்து விடுவாங்கன்னு தெரியல ஹோம் ஒர்க் எல்லாம்டுக்கும் போச்சலல்ல கொடுத்துடுவாங்கு நினைன்
ஆ இங்கே அப்படித்தான் அவங்க வந்து வீக் க்ளீ இப்ப எங்க கிட்ட புக்ஸ் குடுத்துட்டாங்க ஆ எனா இவ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல்ல படிச்சதுல புக் வாங்கிட்டாங்க சேம் ஸ்கூல் தா டிரான்ஸ்ஃபர் வந்தனால இங்க இங்க படிக்கிறாங்க அப் அப்போ அங்க புக்கெல்லா வாங்கிட் புக்கு வந்து எங்கிட்ட ஷோ பண்ணவேல்ல புக் எப்டி இருக்கும்னே எனக்கு தெரியாது அங்க வந்து எ ரைட் பண்ணிட்டு அத டேர் பண்ணி கிழ்ச் குடுத்துருவாங்க அந்த பேஜஸ் முடிய முடிய குடுத்து உட்டுவாங்க அந்த வீக்லி போஷன் கம்ப்ளீட் ஆக ஆக பேசஜ்ஜ வந்து டேர் பண்ணி குடுத்துருவாங்க இங்க வந்து புக்கு புக்கு மொத்தமே அவுங்ளே எடுத்துட்டு புக்கு கம்ப்ளீட் ஆகும்போது குடுத்து உட்டுருவாங்க சோ புக்கு வந்து அப்புறந்தா நமக்கு தெரியு அங்க வீக்லி வீக்லி தெரியு என்ன படிக்கிறாங்கன் இங்கம் புக்கு கம்ப்ளிட் ஆன அப்றம்ந்தா என்ன படிக்கிறாங்ன் ஏ ஆமா புக் என்ன கம்ப்ளிட் ஆன அப்றந்தான் தெரியு ஆமா ஆமா இப்ப அதனால இப்ப அத்னால புக்கு குடுத்துருக்காங்க நா ஏ நீங்க குடுக்குறிங்க நீங்க எடுத் த்துப்பீங்கன் நென்ச்சேன் அப்டின்ட்டு கேட்டே ப மேம் என்ன சொன்னாங்கன்னா உங்ளுக்கு தெரியணூல என்னென்ன புக்கு என்னென்ன சிலபஸ் எப்டி இருக்கு அப்டின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியணுல்ல அதனாலதா நாங்க இந்த வாட்டி புக்ஸ் குடுத்துருக்கோ அப்டின் சொன்னாங்க சரி ஓகே
ஓகே நல்லா படிச்சா சரி
ஆ அதுதா அதுதா நானு மைண்ட்ல நெனச்சே நீ சொல்லிட்ட
ஆ ஆம்மா நல்லா படிச்சிட்டு வந்தா போது ம் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு அங்க போயிட் நல்லா படிச்சிட்டு படிக்கிற டைம்ல படிக்கணு விளையாடற டைம் ல விளையாடணு அப்டி இருந்தாலே ஓகே தா நம்மளுக் எந்த டார்ச்சரு குடுக்காம
அவுங்க அவுங்க ஹோம் ஒர்க்க வந்து அவுங்ளே எழுத வெக்கணு அ நியூ ஹோம் ஒர்க் குடுப்பாங்கல்ல இனி இந்த வாட்டி புக்கில்ல ஹோம் ஒர்க் இருக்காதுன் சொல்றிங்க அடுத்த வர்ஷோ வந்து பு ஹோம் ஒர்க் குடுக்குறாங்கன அந்த ஹோம் ஒர்க் வந் வந்து அவுங்ளே பண்ண வெக்கணு நம்ம வந்து அந்த ஹோம் ஒர்க்க வ வாங்கி கஸ் செல பேரன்ட்ஸ் எல்லா கைப்புடிச்சி எழுக்க எழுத வைப்பாங்கல்ல
ஆமாங்கக்கா நானே பாத்துருக்க நறைய வீடியோஸ் எல்லா கூட போடுவாங்க சோஷியல் மீடியாவுல அவுங்க பசங்களுக்குள்ள ஹோம் ஒர்க் எடுத் து அவுங்க அம்மா உக்காந்து ட்ரை பண்ணி அந்த பசங்கள எழுதுற மாதிரியே உக்காந்து எழுதிட்ருப்பாங்க
ஆமா அந்த மாறி எல்லா பண்ண கூடாது அவுங்கொ
ஆ ஓகே அவுங்ளுக்ல ப்ராக்டிஸ் பண்ணணு அவுங்ளுக்லா டேலண்ட் இருக்கதா செய்யு அதா அவுங்ள வெளி ளிகாட்ட வெக்கணு அத விட்டுட்டு அவுங்க வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எழுதி உட்ர்றது
அது வந்து அவுங்ளுக்கு ஒரு இதாயிரு மம்மி எழுதி குடுத்துருவாங்க